ஆஹ்
சாப்பிட்டீங்களா
சாப்பில்ல மா
உம்
சாப்பாடு கட்டினுங்கிறே மம் அதான் சாப்பாடு தான் கட்டனுங்கிறேன் அவருக்குதான்
ஆஹ்
உஹம்
பசங்கள் எல்லா சாப்பிட்டாங்களா
எல்லாம் தூங்குறாங்க இன்னும் யாரு எந்திரக் இனிமேதான் எழுப்பணும் டீ போட்டு வச்சட்டு எழுப்பலனுக்கிறேன் ஏன்னா எந்திரச்ச உன்னே டீ கேட்பாங்க ஆஹ்
தம்பி ஏன்ஷ்டானா
இல்ல ஒண்ணாதான் எழுப்பணும்
உம்
மார்க்கெட்டுக்கு போய்கிறாங்க பொழ உங்கன்னா அண்ணில்லாம்
ஆமா போயிருப்பாங்க போல அதான் போன் பண்ணி என்னா வாங்கி வரணும்னு கேட்டாங்க ஐயாயோ எனக் தெரியா நான் வரல இந்த வில்லாட்டுக்கு நீ உங்க அம்மாக்கு போன் பண்ணிக் கேலு அப்படின்னே
அதா போணு எணுக்குதா பண்ணாங்க
இல்ல அப்படினு சொல்டு சொன்னாங்க
எணுக்கு பண்ணா ங்க நா கொடுத்தா இப்ப பேசிட்டு போன கொடுத்துட்டு உனக்கு வேணுமா மீனுனாங்க கு வேணாம்மா மீனு
உம் நேத்தா மீன் கொழம்பு வச்சீங்களா ஆஹ்
இப்ப மீன் வாங்கனொம்னா கரெக்டா காசு திருப்பி கொடுக்கணும்
உம்
இங்க பட்ஜெட் ப்ராப்ளம் எது கொடுத்தாலும் தின்றவங்க இதுதான் கொடுக்கணும்ன்னு அவசியம் இல்லல்ல நாங்கள கேட்டோனுவாங்க
உம்
ம் மீன் கொழம்புதான் வேணும் நா அட பிடிச்ச வாங்கு வாங்க எத குடுத்தால தின் வாங்க வேற எதுக்கு நமக் ரிஸ்கு
உம்
அதனால வேணாம்னுடேன் அப்பறம்
உம்
நேத்து மீன் கொழம்பு மீன் வந்து இங்க வந்து நெறைய வருத்தாதான் சேல்ஸ் ஆகுது இந்த வீட்டுல
உம்
கொழ கொழம்பு வச்சா அவ்ளவா அது சேல்ஸ் ஆக மாட்டது மீன் மட்டும் சேல்ஸ் ஆகுது அது கிரேவி நின்டுத்து
அப்ப அது டிஃபனுகாக வச்சு நா அப்படின்னு இட்லி தோசைக்காக வச்சுடுறாங்க நல்ல மனசு பண் நம்ம சாப் படிக்க எல்லாத்தையும் சாப்பிடக் கூடாது நம்மளுக்கு காலையில தோசை ச
சாம்பார் தாளிச்சுங்கறேன் அப்பள வர்த்துக்டேன் சாம்பார் தால் சிட்டு
உம்
அடுத்ததா இப்போ தோச ஊத்த போறேன்
உம் மாமா சாப்டாரா உஹம்
அதான் அவருக்குதான் தோச ஓ
உம்
மணி ஒன்பது அரைய அவர் பத்துக்கு தான் போவாறு
உம்
இது வேற சே கெடிகாரம் தப்பா போதா பாஸ்ட்டா போத்தா ஸ்லோவா போத்தான்னு கூட தெரியமாட்டது
உம்
உம் உம் அப்றோமா எப்ப போலானு முடிவு பண்ணி சொல்லுங்க
ஆஹ்
பசங்கல்லாம் கிளப்பி விடலாம் ஆசைய காட்டிட்டு
ஆமா கூட்டுன்னு போலனக்கா அவ்ளோதான் அப்றோ எல்லாரும் அழ ஆரம்பி
நாட்கள் ஆவ ஆவ மரியாதை கம்மிஆகுது வேற நாட்கள் ஆவ ஆவ பசங்க மேல மரியாதை குறையுது ஆமா சடி நீ விருந்துகின்ற மேனஜர் நினைக்கிறேன்
ஆஹ்
புரோக்ராம்
உம்
அவருக்கு வந்து நான் மட்டும்தான் அந்த தேவதை மட்டும் தான் இருக்கணும்
அவ்ளோ லவ் இருக் சரி லவ் அதிகமயிடுச்சு
சிக்
அவ்ளோ அழகா யாரு உங்க அம்மா அப்பாவ‌ பெக்க சொன்னது
எல்லாத்தான் சொல்றது
ஆஹ ரெடி தேவதே ஆறடி கூந்தல்ல இருந்தா என்ன பண்றது
நாளைக்கு அனேகமா போக வேண்டியது இருக்கும் அங்கல
ஆஹ் இங்க தம்பி வீட்டுக்கு சொன்னீங்களா அங்க போறீங்களா ஊருக்கு உம்
அப்புறம் அன்னைக்கு முகூர்த்த தேதியமே
ஆமா நாளைக்கு முகூர்த்த தேதிதான் நல்லன நல் நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் பால் காசலான்னு நினச்சிட்டு இருந்தோம்
உஹம்
அதுக்கப்புறம் நீங்கதான் காச கூடாது தனி தனியா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கள அதனால உட்டோம் ரொம்ப நல்ல நாள் நாளைக்கு உம் அத அழகா பண்ணோன் தான் நம்மளுக்கு ஆச ச நான்
பங்க்ஷன் பண்றீங்கன்ன ப பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல நீங்க ஃபங்க்ஷனுும் பண்றீங்க அப்ப ஃபுல் வீடு காலியா வச்சுக்கின்னு பங்க்ஷன் பண்ணாதான் அதுல ஒரு அழகா இருக்கும் ஒரு பாக்கறதுக்கோ ஒரு நெறைவு இருக்கோ இப்ப யாரனா கூட்டுவந்து காட்றேனா வீடெல்லா காலியா இருக்கனோ நிறைவா உம் பாக்குறோங்க
உம்
விட்டுட்டு ஒரு உட்ல குடும்ப பண்ணினு இருப்பாங்களா ஒரு உட்டு்ல வந்து கோமியோ தெளிச்சுனு இருப்பாங்களா
நா அதுகுதா பஸ்டே மொத்தமா எல்லாமே பண்ணிட்டு உட்ருங்க பங்க்ஷன் வச்சுட்டு ஆஹ் ஆஹ்
மாறல கோவமா காட்ல அவுரு சேரிகா இந்த ஒரு மோர பாத்து செய் நீங்க இதே இது இனிமேலாது கேட்டு மாத் சரிங்கக்கா
உம்
தவற ஆனா அந்த சொன்ன டேட்டுக் கொத்தனாரு கிட்டதா நீங்க பேசனோ ஸ்ரீட்ட
ஆம அந்த மேஸ்திரி கையில தா இருக்கு இப்ப எல்லாமே
இது உங்க மானமொ மரியாதயு
உம்
என்னா அவங்க சொ சொன்னவன்னே ஒண்ணுமே பேசல மொக்கோ மாறிச்சு ஆனா வந்து ஒரு உடமாட்டே அப்டின்ற மாரியெல்லா சொல்ல செரிங்கா சொன்னாரு வாடக கூட கொடுத்துறனதுக்கு வேணா நாங்க பா பாத்துக்குறோன் இன்ன ஒண்ணுனா நாங்க சொல்லிட்டு வண்டோக்கா நான் அடுத்த மாச காலேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டே மத்தபடி எனக்கு ஒன்னோ பிரச்சன இல்ல அப்டின அதுக்குதா சொல்றே நீங்க வந்து மேஸ்திர கிட்ட பேசுற விதத்துல பேசுங்க க்ட்டா அவுருகிட்டதா இருக்கு சொல்றேன் ஒங்க அண்ணங்கிட்ட சொன்னா எங்க அம்மா தாங்க மேஸ் த்ரிக்கு ஃப்ரெண்டு அவங்கிட்ட சொல்லு
ஆமா அவங்க பண்ற வேலதா அவங்கதா கெடுக்குறாங்களே நா பஸ் ஃபர்ஸ்ட் ல இருந்து சொல்லிட்டுருக்கேன் கொஞ்ச ஸ்டிரிக்டா பேசு நா திட்டுங்க அவுர வேல முடி கன்னு சொல்லுங்கன்டு இவுங்தா கேக்குற காச குத்து குத்து ஏமாத்றாங்க டென்ஷன் பண்றாங்கோ
அதுதா சொன்னா போல அப்றோ அதோட இருஞ்ட்சி கடகடணு முச்சீங்னா அந்த குறிப்புட்ட தேதியிலே போயில்லாம் இருவத்திநாலு சொல்றத் இதுக்கன மென்டல் அங்க ஆர்வகோளர்ல இரவத்
ஒன்னுன் சொல்லிட்டாங்கனா நா அதா சொன்னே இருவத்திநாலு தான பரவால்ல வுடு ரெண்நாள்ல என்ன ஆய்ட போது
அந்த ஜாக்கெட்ட கைய பிரிச்சு வச்சுக்கிறமா
ஆஹ் த நா வரேந்தா குத்தனுப்புங்க நா அச்சு எத்தணுந்து தர
சொல்லு சொல்லு சொல்லுங்க சொல்லுங்க ஆஹ் சொல்லு
உம்
உம்
உம் அம்மா வந்தா கேளுங்க
கேக்கற கேக்கற
மேஸ்த்ரி கிட்ட சொல்ல சொல்லி சொல்லுங்க
சொல்லிட்டே நைட்டே செம்ய திட்டிட்ட ஒங்கிட்டதா கண்டிஷன் இருக்குது நா அப்பற ரெண்டாவது போயிட்டு பேச்சு மாத்தி பேசுனம்னா அவுங்களுக்கு வந்து நம்பிக்கை எழந்துருவாங்க நம்ப மேல
உம்
தப்பா போய்டும் அப்டின்னு அஹ் இல்ல வர்டும் பத்திரிக்க அச்சு அவர் கையில நா நோட்டீஸ் அச்சு கையிலே குத்தர்
உம் ம் ம்
ஒரே ஒரு நோட்டீஸ் போட்டு தேதிய மாத்தி
உம்
த்துலாமா அதல்லா எல்லாத்தையு பாத்துருவா அவ
உம் உம்
கரக்டாது ஒரு பத்திரிக அடிச்சு அவரு கையில குடு அப்டின்ன
உம்
சரிங் அவுருகிட்ட கொஞ் ஸ்ட்ரிக்டா பேசுங்க
அது நா ஸ்ட்ரிக்டாதா பேசுற நீங் பேசாத நீ பேசாத அவரு எதாச்சு தப்பா ஏத்துபாரு ஓச்சுப்பாரு
கோச்சிக்கன்னா கோச்சுக்கிட்டும் என்னா சும்மாவ கட்டி வூடுறாரு ஒரு வேல செய்யறவரு உண்ம இருக்குணும் அந்த இடத்துல செய்யற தொழில்ல உண்மையா யா இருக்கணும் கச்சு விட்டு அடுத்த வீட்டுக்கு போ ஒரே எடத்துல மாவாய்க்குனு உக்கானிறு அப்ப ஒரு வாரம் ஒட்டுனாரு மா பால்கனியா
ஆமா அவ ஒரு வாரமா ஓட்டின்ருக்காரு அவரு நன்ச்சா ஒரே நா உம்
ஓ
அவரோட இஷ்டம்னா காசு குடுத்தா நல்லா பண்றாரு
உம்
காசு குடுத்தா நல்லா பண்றாரு அவர் கேக்குற காசு குத்துணும்ன்றாரு வேலை செய்றாரு ஐயோ இத நான் ஃபஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் எங்காண்ட ஒத்துக்குகவேயில்ல அத்த விட எங்க அம்மா ஒ த்துகவே இல்ல ஸ்டாரிங்ளே நான சொல்ட்டேன் ஏன்னா எங்க வீட் ல இப்டி தான் ஆச்சு ஃபஸ்ட்டு செய்வாங்கோ லாஸ்டா வருமோதோ இது மாதிரி பண்ணுவாங்க அப்டின்னு சொல்லி நான் சொல்ட்டேன் இவங்கதான் கேட்கவே இல்ல இல்ல வார்த சுத்தமா இருந்தே அவரு பேசுறதுெல்லாம் நல்லாதா இருக்குது கீழ நீங்க ந ஏன் குத்தீங்க வாரம் வாரம் ஐம்பதாயிரம்ரூபா அதனால நல்லா செஞ்சாரு அவர் வாங்ன காசு எல்லாமே மேல் வீட்டுக்க சேர்த்துதான்ட்டு இவங்ளுக்கு தெர்ல வேல செய்யாதியே அம்பதாயிரூவா அம்பதாயிரூவா வந்து வாங்கி போயிடுவாரு சரி எப்டியு இருந்தாலும் குத்துதான ஆகணும் அப்டின்னு சொல்லிட்டு குடுத்துட்டாங்க அது இப்ப வந்து நிக்குது எ ஏ அந்த ஆளு எக்ஸ்ட்ரா காசெல்லாம் வாங்காதெல்லா உடமாட்டா எப்படியோ வாங்கும் குத்தா இல்ல கேட்டு வாங்குவாரு காசல்லாம் அவரு உடலாம் மாட்டாரு அவரு அவுராச்சு உடறதாச்சு
செரி செரி ஆஹ் டார்ச்சர் தாண்டி என்னா முடிவு பண்ணிட்டு வர
ஆஹ்
போறத்துக்கு மண்ணிக்கனும் சொல்லிட்டு போகிட்ட சொல்லி நீ தான் காரணம் நாங்கல்லாம் அப்படியே தான் ரெடியாயிக்குறோம் காலையிலே குளிச்சு
ஐய்யயோ செரி
எப்பவுமே கேஷுலா காலையில குளிப்பேன்ல அது மாரி குளிச்சிட்டேன்
ஆஹ்
போயிட்டு வந்து கூட ஒரு குளியல் போட்டுக்கலாம்
நைட்டுக்கு ஒரு குளியல் காலையில ஒரு
ஆமா அப்டித்தா டெய்லியும் குளிக்குறேன் நைட்டு குளிச்சுட்டு நைட்டி போட்டுனு படுத்துப்பேன் காலையில குளிச்சுட்டு பொடவ சாரீ கட்டிக்குவேன்
உம்ம் உம்ம்
ரெகுலரா அப்டியே தான்பண்ணுவேன் அந்த பசங்களும் அப்டியே அதே மாரியே ஆஹ் கரெக்ட்டா டைம் சொன்னீங்கன்னா ஆஹ் அப்டியே ஆட்டோ புக் பண்ணி எல்லாம் இங்கயிருந்தே போயிடலாம் ஆஹ் அந்த தண்டவாளம் கூ என்னால தாண்ட முடியாது அதனால இங்கயே ஆட்டோ புடி